ஹலோ
சொல்லுங்கப்பா
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன நாத்தனாரு யாருக்கோ ஒடம்பு சரில்லன் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்க என்னாச்சுப்பா
நாத்தனாரு உடைய ஓரவத்தி இருக்காங்களா அவ்ங்க அக்கா வீட்டுக்காரு டி பி அட்டாக் ஆய்ருக்கு போல இருக்கு ஹாஸ்பிட்ல சேத்து வச்சிருக்காங்க நாலஞ்சு நாளா ஹலோ
ஆ கேக்குது கேக்குதுபா சூப்பர் என்னாச்சு இப்போ
ஆ ஐ சி யூ ல இருக்காரு போல இருக்கு ஆ நொரையீரலு அது மொத்தோ அஃபெக்ட் ஆய்ர்க்கு ஆ ஓபன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்ளா நொரையீர்ல ஓபன் பண்ணி நாப் ப்ரேஷன் பண்ணுவாங்க
அதுதா ஒன்னு புரிலையே நம்ம இதுவரையு அது மாரி கேள்விப்பட்டதே இல்லையே லங்ஸ் ஆப்ரேஷனா ஆ
ம் டி பி னா அவுளோதா நம்மளுக்கு தெரியு ஆ ஓபன் பண்ணி நொரயீரல் ஆப்ரேஷன் பண்ணணுன் சொல்றாங்களா ஆ அமௌண்ட்டு அதிகமா சொல்லிருக்காங்க ஆ அவ்ங்க ரொம்ப கஷ்டப்பட்ற ஃபேம்லி கடன் வாங்கிதா பண்ணணு ஏற்கனவே கால் ஒடஞ்சு ஆ ஒன்ற வருஷத்துக்கு வேலைக்கு போவாத படுத்து படுக்யா இருந்தாரு அதனால அ எப் பண்ணாலு பொழைக்க மாட்டாருன்றாங்களா
அப்புற எதுக்கு அத பண்ணணு நல்லபடியா வீட்டுக் கூட்டு வந்து பாத்துக்க வேண்டியதான வச்சுட்டு
அததா சொல்லிட்டு வந்தே நானு அ சித்தி ஆ சொல்றேன்னா தப்பா நென்ச்சுக்காத அண்ணி உனக்கு உத்தரவாதொ குத்தாங்கன்னா நீ செலவு பண்றதுல ஒரு அர்த்தம் உண்டு உத்ரவாதமே இல்ல ஒரு இருவது பெர்சன்டேஜாது இருக் க்குதுன்னா நம்ம ட்ரை பண்ணலானு சொல்லலா அவுங்க சுத்தமா முடியாதுன் சொல்றாங்க டாக்ட்ர் ப பண்ணும் போது என்ன வேணா நடக்கலா அன்னம் போது தேவல்லாத எதுக்கு சித்தி ரொம்ப ரிஸ்க் எடுக்கற வீட்டுக்குட்டுன்னு போய் நல்லா என்ன கேக்குறாரோ சாப் பாட்ட சாப்டவே முடியல ஜூஸ் மட்டுந் தா குடிக்ரார் நீ வீட்டுக்கிட்டுன்னு போயிடுச் சித்தி அந்த காசு இருந்தா பசங்களுக்கு எதுனா செலவு பண்ணு ஒத் ஒரு பையே கல்யாணம் பன்னாத பைய ஒர்த்த இருக்கா ஒரு பொண்ணு கல்யாண ஆயி வீட்டுக்கார எறந்து ஒரு பையனோட வந் ந்து அம்மா கூடவே இருக்குது பசங்களுக்கு எதனா பண்ணு வேனாச் சித்தி அ பாத்துட்டுன் போயிடு அன் சொன்னே எனக்கு நா சொன்னது தப்பா சரியான்னு கூட தெரியல ஆனா சொல்லிட்டு வந்ட்டே நீங்க சொல்லுங்க
கரெக்ட் தா வரு ஆனா மத் பன்னனா முக்கியொ பணம் இப்ப வந்து அவரு பொளச்சிருவாருன்னா எத்தன கோடினாலு செலவு பண்ணி எ நம்ம காப்பாத்திட்லா ஆனா பொழைக்க மாட்டாருன்னு கேரண்டியா சொல்றவங்கள எதுக்கு அவர கட் பண்ணி அந்த வேதனைய இருக்ற வேதன பத்தாதுன்னு இந்த வேதன இந்த வ லிய வேற நம்ம கொடுக்கணுமா இன்னு அது அவனுங்க கைய வச்சுட்டானுங்கன்னா அப்ற வீட்டுக்கு அனுப்பது ரொம்ப கஷ்டொ இப்பனால முழு ஒடம்பா இருப்பாரு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அவர் கேட்டா செஞ்சு கொடுக்கலாம் சமைச்சு போடலாம் அவர் கேட்டத வாங்கி கொடுக்கலாம் ஆனா அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்னுமே பண்ண முடியாது ரொம்ப இன்னும் நரக வோதனையே அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் அவரு அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது அவங்க கிட்ட சொன்னது நீ சொன்னது கரெக்டு தான் அதனால எதுவுமே த ப்பெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் நேத் து ஒரு ஆர்கலர் சொல்லியிருந்தீங்கல்ல
ஆமாம்ப்பா
ஆ வாங்கி யூஸ் பண்ணேன்ப்பா நல்லா இருந்துச்சு நல்லா டார்க்கா ஆயிடுச்சு ப என் ஹேரே ப்ரௌனிஷா இருக்கும் பாத்தா நல்லா பிளாக்கா ஆயிடுச்சு ஆனா டவல் எல்லாம் ஒட்டிக்கிச்சேப்பா சொல்லவே இல்லையே இத நீ என்கிட்ட கையில ஓட்டும் கையில ஓட்டும்ன்னு சொன்னிங்களே டவல்ல ஒட் டும்னு சொன்னீங்களா
அச்சச்சோ நம்ப அதுக்குதான் நல்லா ஒ நல்லா டார்க்கு க்ரீனு டவள்ளு பிளாக் கலர் டவள்ளு ஆசி எ நா நீங்க வந்து கேப்பீங்கள சீப்பல்லா எப்டி வச்சிருக்கீங்க நா சொல்லுவேல்ல ஸ்
ம்
ஏ நா வார்னா இப்படிதா இருக்கு பான்ட்டு ஆ சீப்பல்லா கூட ஆகு நீங்க தனியா வச்சுக்குங்க
ஓகே ஓகே குளிச்ச பிறகு தலைக்கு குளிச்ச பிறகு ஆகுமா
அது ஒ ஒன் டைம் ரெண்டு டைம் ஆகு
ஓ செரி செரி செரி ஓகேப்பா அதுதா செரி நா வேற வந்து கு காலையிலயே ஃபோன் பண்ணனு நெனைச்சே நா குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இங்க கரண்ட் வர போயிடுச்சா ரொம்ப எல்லா வேலையு சொதப்பிடுச்சு லேட் ஆயிடுச்சு அதனால தா அப்ப குளிக்கிறதுக்கு முன்னாடிஸ் சோப் போட்டு குளிக்கணுமா வெறு அலசிட்டு வரணுமான்னு எனக்கு தெரியல ஷாம்பு போட்டு குளிக்கலாமா வேணாமா இல்ல சும்மாவே அலசிட்டு வந்தர்ணுமா
நா சொன்னேன்னே உங்க கிட்ட குளிச்சுட்டு ஷாம்பு போடக்கூடாது அப்படியேதா வந்துர்ணு நாளைக்கு போட்டுக்கலா ஷாம்பு இன்னைக்கு போட கூடாதுன்னு சொன்னனா
போட்டுமே குளிச்சுட்டுதா வந்தே லைட்டா போட்டு சும்மா லைட்டா கசக்கி விட்டுட்டு வந்துட்டே ஆனா பிளாக்கா தா இருக்குது எனக்கு நல்லா பிளாகக்காவே அதுல ரெண்டு கலர் நா அப்டியே ஒரு பாக்ஸ் பா வாங்கிட்டே நானு ரெண்டு கலர் இருந்தது ஒன்னு கருப் பா இருந்தது இன்னொன்னு வந்து இந்த ஹென்னா கலரே இருந்துச்சு ஏன்னா அதுல படிச்சே பாக்கலா எல்லாமே ஒரே பேக்கெட் சொல்லிட்டு ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா டார்க் பிளாக் கா வந்தது தலையில நல்லா கிளவுஸ் போட்டு தல ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்றோ குளிச்சுட்டே ஃபுல்லா பாத் ஃபுல்லா கருப்பு ஆச்சு ஆ இதா ஃபஸ்ட் டைம் போட்றது இப்ப இது இது பெரியவ பாத்துட்டு அம்மா நல்ல பிளாக் ஆயிச்சுமா தல முடி எனக்கும் கொஞ்சம் கூடன்னா ஐயையோ கொன்றுவே எனக்கு அசிங்கமா உள்ள சமட்ட கலார ஆயிடுச்சு நாப் போட்டா வெள்ளக்கா கிரே ஹேர்க்கு கூட நா போட்ல அதனால வந்து அதெல்லா வேணா நானே இப்ப போட்டு பாப்பே எப்டி செட் ஆகுது என்னான்னு சொல்லிட்டு அப்டின்னு சொல்லி அவகிட்ட அத சொல்லி விட்டே இப்பதா இந்த வீட்டுல மனத் தக்காளி கீர இருந்ததுப்பா அதுதா பறிச்சு வச்சாங்க என்னால காலையில கரண்ட் போயிட்டதுனால ஒரு வேலையு ஓடவே இல்ல நா அதனால எல்லாத்தையு இது பண்ணி வச்சுட்டு இப்பதா குக்கர்ல போட்டுட்டு செரி உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுவோ காலைல ஃபோன் பண்ணாலு ஸ் ஃபோன் எடுக்கலேயே இது மாரி ஹாஸ்பிடல்ல இருக்கனு சொன்னீங்களே என்னடா அன்ட்டு கேக்கலான்ட்டு தா அப்ப திருப்பியு இப்ப ஃபோன் பண்ணே நேத்து சித்தி ஃபோன் பண்ணாங்க சொன்னன்னா உங்ககிட்ட
இல்லப்பா
இல்ல அதுக்கப்புறோ இன்னொன்னு கேக்கணு டியூஷன் மிஸ் அவங்க வீட்டுக்காருக்கு எப்டிப்பா இருக்கு ஏதாவது எழுந்தராமா என்ன அடிப் பட்ருக்காமா என்ன ஏதாவது கேட்டீங்களா
காலில கால் பண்ணி கேட்டே அ இல்ல அ நானு சிங்கள போனதுனால நா ஃப்ரெண்ட்ஸ்ஸா தா நா ஒக்கான்னுந்த நானு பேலன்ஸ் பண்ணிட்டே அ விழல்லா இல்லன்னு சொல் ட்டாரா மறுபடியு எடுத்து போட்டு போட்டு வந்தா திருப்பி மூணு வாட்டி நாலு வாட்டி வீடு தனியா தனியா போயிட்டுக்குது பின்னாடி பின்னாடி அதுலதா டென்ஷன் ஆயிட்டுக்கிறாரு அவரு வ போட்டோ நா அதுதா சொன்னே எதுக்கு அந்த டென்ஷனு அவன கூப்புட்ணுனு டென்ஷனா இவள கூப்புட்ணுனு டென்ஷனு ஆ ன்னா உங்களுக்கு சொல்லிருக்கலால்ல நா என்ன பண்ண முடியு நெனைக்கிதாரு அவரு
ம்
நீ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவன்னு கேக்குறாரு திருப்பி திருப்பி என்ன
ம்
அதனால சொல்லல எங்கிட்ட அவர் உக்கா ந்துருக்கிறாரு துட்டு உங்கள தா திட்டுறாங்கோன்னு சொல்றாங்கோ ஐய்யயோ நீங்க என்ன இப்டி சொல்றீங்களே நாளைக்கு நா அவர எப்டி பாப்பே நா திட்லா இல்ல சும்மா கேட்ட நானுன்ன ஆ உங்களதா திட்டீனுக்கறாங்க ஆ சொல்லிட்டு சொன்னாங்க
ம்
ஆ அப்புற நா சிரிச்சுட்டு கம்னுன்
ஓ செரிப்பா செரிப்பா செரி ஆனா அதே கேக்கணு கேக்கணுன் நெனச்சிருந்த அதா காலையில இங்க கரண்ட் இல்லாததுனால ஒரே மூட் ஆஃப் ஆயிடுச்சு ஒன்னு வேல ஒன்னு முடியல கால்ல எழுந்துதா வீட தொடச்சு குடுத்தே அவுங்க அது வரையு நேத்தே பூஜ சாமன்லா தேச்சு வச்சுட்டாங்க அவுங்க என்னமோ அதுக்கப்புற அவுங்க கால பூஜை பண்ணினாங்க எங்க யாரையு எதிர்பாக்கல அதுக்கப்புற ஒவ்வொரு குட்டியா எழுந்து குளிச்சிதுங்க சரி ஓகே குளிச்சிங்களா சந்தோஷ அந்த ஹே அப்டின்னு நெனச்சுன்னு விட்டாச்சு இப்பதா சமையல் பண்ணினுருக்கிறேப்பா இனிமேல் சாப்புட்ணு
நா இ ஹாஸ்பிட்லுக்கு போனுன்றதுக்காக போல வீட்ல அந்த குடிக்கிற தண்ணி ஆ மிஷின் ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அதுக்கு ஆ ஸ்பேர் பார்ட்ஸ்லா அங்க கெடைக்குது அம்பத்தூர்ல சொன்னாங்க அதனால அங்க போய் வாங்கிட்டு வர்லா அனு சொல்லிட்டு தா கெளம்புனே செரி அப்டியே ஹாஸ்பிட் ல இருக்காங்களே பாத்துட்டு வந்துர்லா ம் சொல்லிட்டு போனோ போயிட்டு வரம்போது அதெல்லா வாங்கிட்டு வந்துட்டோ சொல்லுங்கப்பா அது அப்போ
ஸ்பார் பாட்ஸ் கெடச்சிச்சாங்க
ஆ கெடச்சிச்சு ஆ கிளைமேட் நல்லா இருந்தது உங்கள பத்திதா சொல்லிட்டே போனோ சித்திக்கிட்டே ஆ இந்த மாரி கிளைமேட் இருக்கும்போது அப்பாவ போய் பாக்கணுன்னு சொன்னாங்க ஆ அவுங்கள இந்த மாரி இருக்கு கிளைமேட் நா நெனச்சு கூட பாக்கல நல்லா இருந்தது அங்கெல்லா மழையே பேஞ்சுது உ கொஞ்ச தூரோ மழையில ந நல்ல மழ அங்க
நேத்து கூடோ அம்பத்தூர் இங்க நல்ல மழதா சொன்னாங்க ம்
ம் ம் ஆ நானு அப்பதா சொல்லிட்டே போன சித்தியாண்ட அவுங்க இது மாரி கூப்ட்டு இருக்காங்க அப்பாவ பாக்கணுனு ஆ நாங்க ரெண்டு பேரும் போலான்னு பாத்தா இந்த மாரி கிளைமேட் இருக்கும் போது போகலான் நெனைச்சோ இன்னைக்கின் பாத்து இப்டி இருக்குது தெரிஞ்சிருந்தா நானு நா உங்கள கூட்டுட்டு போயிட்டு இருப்ப நானு சொன்ன அப்புறம் திருப்பி யோசன பண்ண நாளைக்கு நீங்க ஊருக்கு போறீங்க அ பேக்கப் எல்லா இருக்கும் ஆ இன்னைக்கு ஆ சாமி வேற கும்புடுவீங்க நீங்க உங்கள கூட்டிட்டு போயிட்டா அப்புறமா பசங்க எல்லா வேற எழுந்துக்க மாட்டேன்ட்றாங்க காலையிலன்னு சொல்லிட்டுதா நானு சேரி இன்னொரு நாள் பிளான் பண்ணிட்டு ஆ போயிடுவோம் காலையில ஒன்பது மணிக்கெல்லா கெளம்பிட்டோம்னா எப்டியோ பன்னெண்டு ஒண்ணுக்கெல்லாம் வந்துடலாலம்ப்பா நெனச்சிட்டு கம்முனு போயிட்ட நானு
சேரிப்பா சேரிப்பா இங்க நாலாம் இப்ப எழுப்புறது இல்ல எதிர் வீட்டு அந்த குட்டி வருதுல்ல அந்த குட்டி குட்டிய தூக்கி மேல விட்டுட்டனா பெட்டு மேல வுட்டனா போதும் எழுப்பி எழுப்பி போய் அது பக்கத்துல படுத்து பெட்ஷீட்ட உருட்டு உருண்டு உருண்டு அவுங்ககிட்ட இருந்து புடுங்குதா அதுல தூக்கம் களஞ்சி போயி இல்லன்னா நம்மள வெச்சு செய்துங்க எழுந்துக்கதுக்கு பன்னென்டாயிடுது சேரிப்பா அது சாப்ட சாப்பாடு போட டைம் ஆகுது நா போய் சாப்பாடு போட்டுட்டு வந்து திருப்பி உங்ககிட்ட பேசுற
ஆ ஆ சேரிப்பா சேரிப்பா ஆ சேரிப்பா
ம்